ஹலோ கேக்குதாப்பா ஆஹ் கேக் கேக்குதுமா கேக்குதுமா
ஆஹ் கேக்குது அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரிட்டையும் என்ன மொத்தான் நான் பேசனேன் சேரின்னு சொல்லிட்டு இந்த இதுல பிரண்ட்ஸையும் வந்து ஆட் பண்ணி விட்டேன் ஆனா வந் து அவங்களுக்கு இன்னும் வந்து இதுவே ஆகல ஆட் ஆகல அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு
அப்பறம் இன்னொ ஒண்ணு ஒரு முஸ்லிம் உம் பேர் என்ன
ஆஹ் பேரு சொல்ல கூடாதுல்லப்பா
ஆமாப்பல சில அந்தோவ் ஒரு புள்ள இன்னொரு புள்ளை பேசிச்சாப்பன் நீயா அவர் ரெண்டு பேருக்கும் வாய்சு ஒரே மாரி இருக்
அப்படிங்களா இன்னொரு பொண்ணு ஆமா முஸ்லீம் பொண்ணு இருந்தாங்க தான்
உங்க பேசுனாங்க அது எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுது
அப்படிங்களா
நம்ம கொஞ்சம் தெளிவா நிறுத்தி உம் ரெண்டு பேருமே ஸ் ஈக்கோ ஈக் ஈக்குவலா பேசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க
அப்படியா நீங்களும் பேசணும் நானும் பேசணுமா அதுல ஆமா பா ரிஜெக்ட் ஆகிடுச்சு
ஜன் அதல மென்ஷ்
ரெண்டு இது வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு எதனால அப்படிங்கற மாதிரி சொல்லி ட்டு பேசி போட்டிருந்தாங்க அப்படின்னா ஆன் பேச்சாளர்கள் பேசிய அ வார்த்தை தெளிவாக கேட் கவில்லையோ என்னமோ சொல்லி இருக்
அவங்க ரொம்ப லோவா பேசுறாங்க அவங்க வா அந்த இவங்க சரி
ஸ் கொஞ்சம் வந்து கம்மி மெதுவாதான் வருமாப்பா அதனால சொல்லிட்டு நான் என்ன பண்றதுன்னா ஹெட்சிட்டு போட்டுட்டு உம் உம்
அவங்களுக் நம்ம பேசுறது அவங்களுக்கு தெளிவா கேட்கணும் அப்படிதான் பண்ணாங்க அ ஆஹ் அதுதான் நீங்க காலேஜ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல
ஆமா அது நேத்து பேசிட்டு இருந்தோமா ஆமா
அந்த மாரி ரொம்ப கோ லைன்னு இது லென்தா பேச கூடாது நினைக்கிறேன்
அப்படியா நீங் களும் பேசனும் நானும் பேசணும்
அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊர்ல பாத்தீங்கன்னா உ பண்ருட்டில வந்து பலாப் பழம் ரொம்ப ஃபேமஸ் கேள்விப்பட்டுருக்கீங்களா பண்ருட்டிட பலாப்பழம் அதான் ஹை லைட்டு ஆஹ எங்க ஊர்லாச்சு சீப் ரொம்ப கம்மி விலக்கி கிடைக் பலாபழத்துலயே கிட்டத்தட்ட பாத்தீங்கனா ஒரு நூத் ஒரு எனக்கு தெரில ஒரு அம்பது அறுவது வெரைட்டி இருக்கு பலாபழத்துலே இங்க வந்து பலாபழத் ப ஆமா பண்ருட்டில வந்து பலாப்பழத்துக்குன் வந்து ஒரு இப்ப கண்காட்சி பொருள் காட்சி மாரி வைக்கிற மாரி ஒரு இது வப்பாங்க பலாபழ சீசனுக்கு ஒரு ஆ ஆம்பா வச்சி பலா வேர் பலா ஆ ரெட் பலா ஆரஞ்சு பலா அந்த மாரி அ தேன் பலா ஆமா மாம்பழ மரி ஆரஞ்ச் கலர்லருக் குல்ல அந்த மாரி பலாபழ ஆரஞ்சுக் கலர்லருக்கூ மஞ்சள் கலர்லருக்கூ வெள்ளையாருக் க்கூ ரெட் ரெட் ரெட் பலான்னுருக் க்கூ அப்புற வந்து வேர் பலானுருக் க்கூ கொத்து பலா அப்டினு ஒண்ணுருக்கூ ஆ‌ நறிய வேற தேன் பலா அப்டின்னுவொ தேன் பலான்னுருக்கு தேன் தேன் சாப்ட்டா என்ன டேஸ்ட்டு கெடைக்குமோ அந்த பலாப்பழத்த சாப்ட்டா அந்த டேஸ்ட்டு கெடைக்கு அது ஒரு மாரி பிசு பிசுனு ஆ நாக்குலேப்டிய அந்தரு டேஸ்ட்டு ஒட் டீனேருக்கு தேன் என்ன பண்ணோ நம்ம நாக்குல வச்சுட்டம்னா அது கொஞ்ச பிசு பிசுனு அந்த ரொம்ப நாளைக்கு அந்த டேஸ்ட்டு நாக்குல இருக்கு அந்த மாதிரி இருக்கு இந்த பலா பழோ முந்திரி வந்து ரொம்ப கம்மியா கெடைக்கும் பலாப்பழம் நெறை இப்ப பலாப்பழ சீசன் இந்த வாட்டி அவ்ளோ பலாப்பழொ
சொல்லும் போதே எனக்கு சாப்புடணும் போல இருக்கு போன வருஷொ கடைசி வருஷொ போய் பலாப்பழொ வாங்கிட்டு வந்தாங்க பண்ருட்டி உங்க ஊர்ல தா வந்து வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வரும்மோது காயா வாங்கிட்டு வந்துருக்காங்க போல ரெண்டு பழொ வாங்கிட்டு வந்தாங்க வந்து ஒ ரெண்டு பழ த்தையு வந்து வச்சுருந்தாங்க ஆ இங்க வந்து அ ஏ ஹஸ்பண்ட் வீட்ல ஆனா அவங்களுக்கு வந்து இது. பாக்க தெரியல சரியா அதும் வந்து எப்படி பழுத்துடுத். ச்சு அப்படிங்கறது பாக்க தெரியாம வீணாக்கி.
பாக்க தெரியாம ஆஹஹஹ ஸ்மெல்லு வரும்பா வாசன வரு அது வந். து ஒரு வாங்கி ரெண்டு நாள் ஆனோனே தானாவே ஸ்மெல் வரு அதா. அம் அப்படியே லைட்டா அமுக் அவ பழத். த அந்த மேல்தோள பச்சையாதா இருக்கு. லைட்டா அம்மு அ அப்படி கைய வச்சு. நம்ம அழுத். துனம்னா அந்த முள்ளு உள்ள அமுங்கு. அவ்வளோதா ஸ்மெல் வரு நல்லா. அவ்வளோதா ஸ்டேஜ் அதைன அறுத்தன்னு உம்.
வந்து எங்க பாட்டிமாலா வந்து. அது மாரி வாங்கி மாடியில போட்டுருவாங்க நல்லா வெயில போட்டு. அவங்க கூடயே இருந்தனா அதனால வந்து. வந்து எனக்கு வந்து தெரியு. அந்த. டைமிங்ல நா வந்து பிரெக்னன்ட். ட்டா இருந்த. அப்போ வந்து எனக்கு வந்து வாமிட் வரது. அது அதிகமாக வாமிட் சென்சேஷன இருந்ததுனால. என்னால வந்து அந்த பழத். த்த கூட கவனிக்க முடியல இத்தனைக்கு வந்து எனக்கு அவ்வளோ உயிரு. பலா பழன்னா அவ்வளோ. புடிக்கு மாம்பழோன்னா ரொம்ப. புடிக்கு பலா பழனா ரொம்ப புடிக்கு. ஆனா வந்து இப்போ பேபி. பொறந்ததுலருந்து இப்ப வரைக்கு நா வந்து பலா பழத்த சாப்பிடவே இல்ல சாப். ப்படக்க கூடாது பேபிக்கு ஒத்துக்காது.
எப் இல்லில்ல கொழந்தைக்கு வந்து. பால் குடுக்குறத நிறுத்திட்டா நம்ம எது வேணு எந்த ஃபுட் வேணாலு எடுத்துக்கலா. கொழந்த பால் குடிச்சா நம்ம. எந்த ஃபுட்டு அந்த பழா மா. கொஞ்சோ அதுக்குது எப் கொழந்தைக்கு பிக்ஸ் மாரி வந்துரு. அந்த வீசிங் ப்ராப்ளொ வரு அதனால தா சொல்றாங்க மாங்கா பலாக்கா மாம்பழொ ஆ எப்டி சொல்றது அது வந்து சில கொழந்தைங்களுக்கு வந்து பு புலுமோடமுனு சொல்வாங்க சூட்டு ஒடம்புன் சொல்லுவாங்க
உம்
அதுனால என்ன பண்ணனு அதுக்கேத்த மாரி நம்பள நம்ப ப்ரிப்பேர் பண்ணி வச்சுனு நம்ப வாய கட்டாம சாப்ட்டு அந்த கொழந்தை க்கு பால் நம்ப ர அந்த ப்ளட்டு தான பாலா போகுது அ துனா தா பால் குடுக்குற கொழந்தைக்கி மெயினா வந்து நம்ப கொஞ்ச கண்ட்ரோ ஃபுட்டெல்லா கம் கண்ட்ரோலா எடுத்துக்கணுன் சொல்ற து பெரியவங்க அதுக்குதா
ஆமா அந்த மாதிரி என்ன சாப்புடவு விடல நா வந்து வாயில வச்சு கூட பாக்கல பலாப்பழத்த இப்ப வரைக்குமே அதோடல்லாம ஸ்மெல்லு வந்து சாப்டுட்டு மாந் ந்த மாதிரி வந்துரு பிள்ளைங்களுக்கு அப் அப்புடிங்குற மாதிரி சொல்லிட்டு அத வேற சொல்லி பயம்புடுத் துராங்ளா கொஞ்சொ வந்து அதனால பயமா இருக்கு மாம்பழம் கூட கொஞ்ச‌ சாப்டே காத்து நல்லா இருக்குமா இப்ப சாப் புடாது அப்டின்னாங்க ஸ்டார்டிங்லயே கொஞ்சோனு சாப்டுட்டு இப்போ வந்து
உம் செரி ஓகே
ஆமா இப்போ வந்து பலாப்பழொ வந்தா கொஞ்சொ கூட சாப்புல்ல நீங்க சொன்னேன எனக்கு வந்து சாப்புன்ணும் போல ஆசையா இருக்கு ஆனா வாங்கி தரமாட்டாங்களே வீட்ல
உங்க ஊரு என்ன ஊரு சொன்னீங்க
மயிலாடுதுறை சைடு
மயிலாடுதுறை ஓ அப்பா
ஆமா பார்சல் பண்ணாலுமே என்ன சாப்பிட விட மாட் ட்டாங்கப்பா ஆமா ஆ பிள்ளைக்காக வந்து நீ இத கூட சாப்புடாம இருக்க மாட்டியானு கண்ட மேனிக்கு திட்டுவாங்க
உம் உம்
அதுவு அவுங்க சொல்றது சரிதானே பிள்ளையு பாக்கணு தானே
ஆமா ஆமா அதுதா சொல்றல பாப்பா குழந்த வந்து பீடிங் பீட் பண்றது நிறுத்துச்சி அப்டின்னா நம்ம சாப்பல்லா ஆனா ஒரு இப்பல்லா ஹாஸ் பிட்டல் எப்டி தெரிமா சிசெரின் பண்ணா அது சாப்பிட கூடாது ஃபுட் எல்லா பாத்து பாத்து குடுப்பாங்க இப்பல்லா அப்டி கிடையாது எல்லா ஃபுட்டுமே சாப்புறாங்க தயிர் சாப் தயிர் சாப்பிட கூடாதுன்னுவாங்க ஒ ஒரு கோஸ் பொரியல் சாப் பிடக்கூடாதுன்னுவாங்க சவுச்சவு சாம்பார் சாப்பிடக்கூடாது முள்ளங்கி அதுதா இதெல்லா வந்து சளி பா இதுதா சாப் கொழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் சொல்லி இந்த சாப்பாடெல்லா ஃபஸ்ட் நா குழந்த ஃபஸ்ட் குழந்த பெத்துக்கும் போது இதல்லா சாப்பிடல ஆனா நா ரெண்டாவது பேபி பெத்துக்கும் போது அங்க ஹாஸ்பிட்டல்ல பாத்தா பச்ச தண்ணியில குளிக்கிறாங்க எல்லா ஃபுட்டுமே சாப்பர ஃபஸ்ட் மூண் நாளைக்கி
பச்ச தண்ணியில தொடவே கூடாது
நீங்க குளிக்க ஊத்றாங்க டெய்லி குளிக்க சொல்றாங்க நாங்க ஜி எச் ல
து வெது வெதுனு வெண்
அ அ எங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தா நம்ளுக்கு எல்லா சலுகையு கிடைக்கு ஜி எச் ல எதுவு கிடைக்காது எங்க அம்மா நா பாப்பா டெலிவரி ஆகும் போது வெளில டீ கடையில போயி ரெண்டு லிட் ட்ரு ரெண்டு பாட்டில் சுடுத்தண்ணி வாங்டன் தருவாங்க எனக்கு அத ஒரு ஜக்குல ஊத்திட்டு அத மூஞ்சி பண்ணிட்டு மேல எல்லா தொடச்சிட்டு வேற ட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவ்ளோ அவ் உங்கள அவ்ளோதா ஜி எச் லா அவ்ளோதா அவ்ளோதா பண்ணணு பச்சதண்ணில எனக்கு செட் ஆவலனன்னா ரெண்டு பாட்ல்ல தண்ணி வாங்கி பேஸ் வாஷ் பண்ணிட்டு மூஞ்சி தொடச்சிகிட்டு கைக்கெல்லா தொடச்சிகிட்டு ட்ரெஸ் அப்டியே மாத்திப்பே
உம் உ ஆமா குளிக்க விட மாட்டாங்க தா பிள்ளைங்க வந்து இப்போ பிள்ள பெத் ருந்தா ஒரு ரெண்டுலேந்தும் மூண் நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து வர வரைக்கு குளக்க கூடாது சும்மா வந்து
தொட மேல் தொடச்சிவிட்டுரு அவ்ளோதா.
விடுவாங்க.
பாப்பாவுக்கு மட்டும் டிஷ்ஷு வாங்கி குடுத்தாச்சு உம். ஆமா புண்ணு தையல் இப்பல்லா ஒற்ற டேப்பா என்னன்னு தெரியல எங்களுக்கெல்லா தையலு இது பண்ணிட்டாங்க இப்ப எப்படின்னு தெரியல பத்து வருஷோ ஆகுது. இப்ப எப்படி இருக்கு ஜிஹெச்சின்னு நம்மளுக்கு தெரியல. ஆமாப்பா. நாங்க கடலுர் ஜிஹெச்லதா ரெண்டு குழந்தையுமே. தெரில எனக்கு.
அப்படியா.
உம் பையனா பைய வந்து நார்மல் பாப்பா வந்து சிசேரியன் பண்ணாங்க.
உம் உ உ அதா ஃபஸ்ட்டு பேபிக்கு பாத்து பாத்து பாத்துக்கிட்டு செக்கெண் பேபிக்கு அப்படியே. ந்து நம்ம எக்சசைஸ் பண்றது இருக்குறதுல கொஞ்சோ கொஞ்சோ.
அ இல்ல பாப்பா கன்சிவானதுல இருந்து எனக்கு வயிறு. ஃபுல்லா பெயின்மா. அது டெலிவரி ஆற வரைக்குமே எனக்கு வ. அது ஏனே தெரியல லேட்டா ஏழு வருஷோ கேப் வந்ததுனா. ல அந்த மாரி இருக்கா.
இப்ப விடக்கூடாது அப்படி. ங்கிற மாரி அத வேற சொல்லி பயன்புடுத்துறாங்க. ரொம்ப கேப்பா இருந்துச்சுன்னா அஹ ஒரு நாலு வருஷோ மூணுலேந்து நா ஆஹ.
கேதா.
ஆமா மூணுல இருந்து நாலு வருஷோ கேப் ஓகே. அதுக்கு மேல விடக்கூடாது அப். அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. சில பேர். ல்லாம் ரெண்டு வருஷம் பேபி. வந்துட்டாலே வந்து அடுத்த பேபி வந்து எப்ப பிளான் பண்ண போறிங். றீங்க அப்படிங்கிற மாதிரிதா சொல்லிட்டு வரைக். கேட்பாங்க. நம்ம ஒடம்பு ரெக்கவரி ஆமா ரெக்கவரி ஆகுறது அவங்களுக்கு வந்து தெரியாது. து. அவங்க வந்து நம்ம வந்து பேபி பெத். பெத்து குடுக்குற மிஷின்னு சொல்லிட்டு நெனைச்சிக்கிறாங்க. ங்களா என்னங்கறது தெரியல.
தெரியல என்னன்னு. எனக்கு அவங்க அவங்க சூழ்நிலைக்கு பொறுத்தது ஒரு. சில பேருக்கு நார்மலாவே இருந்துருது டக்குன்னுமே ஒரு சில பேர் வந்து இந்த கிராமத் துல எல்லாம் இருக்குற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்க தெரியாது டவுன் பேஸிக் பாத்தீங்கன்னா எல்லாம் ஓரளவு மெச்சுடான அஹ் பசன் தான் அவுங்க வந்து கரெக்ட்டா இருக்குறாங்க அந்த மாதிரி இருக்கும்
இயர்ஸ்ஸு டூ டூ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்ஸு த்ரீ அவ த்ரீ இயர்ஸ் கூட வந்து பெட்டர் தான் ஏன்னா நம்ம உடம்பு வந்து ஒரு ப்ரெக்னன்சினு வரும் போது
கருவ தாங்குறதுக்கான இது வந்து கரெக்ட்டா
த்தையும் முறிச்சுக்கிட்டு முறிச்சுக்கிட்டுதான் வந்து பேபி புட்டுக்கு கொடுக்குறது பேபி வந்து நம்ம பீட் பண்ணும் போது இதுங்கிறது எல்லாமே வந் து அது மாரிதான் வருது அதனால நம்ம உடம்புக்கு திரும்ப அந்த ஸ்ட்ரென்த வந்து ரீகெயின் பண்றதுக்கு கொஞ்சம் வந்து நாள் எடுக்கும் அதுக்கு வந்து இந்த மாரி கொஞ்சம் டைமிங் விட்டு இதுங்கிறது பெட்டர் ஆப்ஷன் ஆமா
இல்ல டாக்டர் எல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாங்க இந்த மாதிரினா இப்படிதாம்மா இருக்கணும் அப்படின்றத சொல்லறாங்க ஒரு ஒரு சில பேர் அதை வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்க ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணல அவ்ளோ தான் அந்த மாதிரி இருக்கும் எங்க ஊர் வந்து மாம்பழமும் பேமஸ் பலா பழமும் பேமஸ் முந்திரியும் ஃபேமஸ்
சாப்பிட கூடாதுதான் சொல்றீங்களே பா
ஆமா ஆமா அதனால ஆனா நாங்க ஈல்லாம் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்க மாட் டோம் எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஆமா சென்னை கோயம்புத்தூர் இந்த மாரிலாம் டிராவல்ஸ்ல போறவங்க எல்லாம் ரோட்ல பொட்டி வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க அங்க தான் வாங்கிட்டு போவோம்
அதல்லாம் ஆமா அதெல்லாம் வந்து எங்களுக்கல்லாம் வந்து கல்லு போட்டுது அந்த மாதிரி சொல்லிட்டு கிடைக்கிறப்போ உங்கள வந்து ஃப்ரெஷ்ஷாவே கிடைச்
ஆமா பா எங்க வீட்டுல மாமரம் இருக்கு ரெண்டு மரம் இருக்கு குண்டு குண்டு மாங்காய் ஒண்ணு நீட்ட மாங்காய் ஒண்ணு இருக்கு நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு எல்லாமே நாங்க அது மாங்கா காசா காசுக்கு எப்பயுமே விற்க்க மாட்டோம் பயிற்ச்சி கோளாறு ஹலோ டேமேஞ் ஹலோ